என்ன பண்ற
நானா ஜாலியா இயற்கைய ரசிச்சிட்டு இருக்கேன் மழ டீ வச்சிட்டு இருக்கேன் கையில சூப்பர் கிளைமேட் நீ என்ன பண்ற
இங்கயு அதேதா மழ பெஞ்சுட்டே இருக்கு மார்னிங்ல இருந்து ஒரு நிமிஷ விடல மழையே வருமா ம் ம்
இப்போதா வந்துச்சு காலைலயிருந்து சில்லுனு இருந்துச்சா எனக்கு வேல செய்யவே அப்டியே மூடே இல்ல ஏன்னா இப்போ தா மழ வந்துருச்சு செரி டீ போட்டேன் பஜ்ஜி போட்டேன்
ஆ ஆ சூப்பர் சூப்பர் மழ டீ ஒரு பக்கோ பஜ்ஜி ஒரு பக்கோ செம காம்போ
ஆமா இருந்துச்சு வாழக்கா பஜ்ஜி வாழக்கா இருந்தது செஞ்சேன் நீ என்ன செஞ்ச ஸ்பெஷலா சூடா
நா ஒன்னு செய்யல எனக்கு யாராச்சும் செஞ்சு குடுத்தா பரவாயில்லன் இருக்கு காலையில இருந்து மழ பெய்துயில்ல தண்ணியிலே கை வைக்க முடியல சில்லுன்னு இரு க்கு தண்ணீரு
ஆமா ம்ச் அது ஒரு வீட்டுக்குள்ள ஆம வேலை செய்யறதுக்கு கடுப்பா புடிக்காது ஆனா கிளைமேட் நல்லா இருக்கும் நம க்கு வேல செய்ய யாராவது இருப்பாங்களா செய்வாங்களா அப்டின்னு நா வேணா பார்சல் பண்ணி அனுப்பட்டுமா பஜ்ஜி
வெயிட்டிங் சீக்கிரமா அனுப்ச்சு விடுங்க
சேரி சேரி ஓகே ஓகே ஏ வேற ஏதாவது சும்மா இது பண்ண வேண்டிய கடல இதெல்லா நல்லா இருக்குமே இந்த இந்த இது மழைக்கு
செய்யலா இப்ப நல்ல ஐடியா குடுத்துருக்கீங்க போய் செய்ய வேண்டியதா அடுத்தது
சும்மா பசங்கள வச்சு அப்டி இப்டி ஏதாவது ஹெல்ப் கேட்டு செய்ய வேண்டிதா என்ன பண்றது இப்ப லீவுல தான இருக்காங்க
செய்யவனுங்க ஹெல்ப்ன்னு நம்ம கேட்டா செய்வானுங்க நீங்க சொல்ற மாதிரி சாப்பாடுன்னா வந்துருவானுங்க ஏதாச்சு டிஃப்ரெண்டா செஞ்சு தரீங்களா யூடியூப் பாத்து பாத்து கேட்பானுங்க இது வேணு அது வேணுன்ட்டு
நல்லாதா இருக்கும் சரி இதுலயா தோழி இல்ல அதனால வந்து நமக்கு நல்லா இருக்கு ஒன்னு பெருசா தெரியாது மழை டைம்லயே மழனா தா கொஞ்சோ கஷ்டமா வெயில் இருந்தாலே இது நல்லா இருக்கு இப்ப ரொம்ப வெயிலா இருந்துச்சுலா இத்தன் நாளு
ஆமா இந்த மழை வந்த ஒன்னே கொஞ்சோ நல்லா இருக்கு
சில்லுனா இருக்கு என்ன துணி தா அப்டியே போட்டே கொஞ்சோ நனச்சிடுச்சு
பண்ணிட்டீங்க
நனஞ்சிருச்சு நமக்கு வேற வேற என்ன நம்ம ஹவுஸ் ஒஃப்ஸ்க்கலா அதா துணி சாமா இதுதா மழை வந்தாலே நம்ம என்ன பண்ணணு ஓடி போய் துணி எடுக்கணு அது பண்ணணு இது பண்ணணு இப்டி தா ஓடுவோ தெரியாம விட்டே சரி மழை வராதுன்னு நெனைச்சே பாத்துக்கலா காலைல இருந்தே இப்டி தா இருக்கான்னு திடீர்னு சடனா வந்துடுச்சு மொத்த துணியு நனஞ்சிடுச்சு
மறுபடியு மிஷின்ல போட்டு எடுத்துட்டு போய் நாளைக் காய வைங்க
ஆமா மதியானோ என்ன லன்ச் பண்ணீங்க
சிக்கன் கிரேவி தா பண்ணே அதயே நைட்டுக்கும் வச்சு அதே நைட்டுக்கு நா வந்து டூ இன் ஒன் யோசிச்சிருக்கே மழைக்கு வந்து மறுபடியு மறுபடியு கிச்சன் பக்கோ அனுப்பாதீங்க மத்தியானோ சிக்கன் கிரேவி ரைஸ்க்கு வச்சுட்டே
பரவால்ல மழைக்கு ஏத்து து நல்ல செஞ்சிருக்கீங்களே சிக்கன்
ம் ம் நீங்க என்ன செஞ்சீங்க மத்தியானோ
பெப்பர் போட்டு நா ஃபிஷ்ஷு செஞ்சே
பிஷ்ஷும் தா நல்லா இருக்கும் ஒரு ஃப்ரை போட்டா அப்டி இருக்குமே மழைக்கு
போங்க எனக்கு பிடிக்காது ஏதோ சரி பசங்க ஃபிஷ் நல்லதுன்றதுக்காக நா செஞ்சே எனக் புடிக்காது
ஏ ஸ்மெல்லு வரதாலயா இல்ல முள்ள எடுத்து சாப்ட பயமா
இல்ல எனக்கு கொழந்தைல இருந்து புடிக்காது ஆனா என்ன பண்றது சரி அப்றோ கண்டிப்பா சாப்ட்டுதா ஆகணுன்னு ஒரு சிச்சுவேஷன்ல சாப்பிட்டே அது வந்து வேண்டா வெறுப்பா சாப்பிட அய்யோ சையா சாப்பிட்டுதா ஆகணுகமே அப்டின்ற மாதிரி அது வந்து இப்போ என் பையனு அந்த மதிரி தா சாப்பல்லைன்னு அழுது கெஞ்சி பண்றா ஒரு வாட்டி கொழந்தை என்ன பண்ணே ஒரு நைட் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கு தூங்கிற மாதிரி நா நடிச் நடிப்பே எப்பவுமே இந்த மாதிரி நான்வெஜ் இந்த மீன் அது மெயின் மீன் ஆமா மீன் ஆமா விடவே மாட்டாங்க கோவத்துல என்னை என்ன பண்ணாங்க நைட் ட்டு வந்து அப்டியே தலைல தூக்கி கொட்டிட்டாங்க எங்க அம்மா ரொம் வாயே தெறக்கல நா வைக்கவே மாட்ட வேணவே வேணானு மீன் மட்டு மீன் செஞ்சாலே பெருசா இருக்கு அந்த ரூம விட்டு நா வெளிலே வரவே மாட்ட எனக்குன்னு ஒரு ரூம் கூ அத விட்டு நா வெளிலியே வர மாட்ட மீன் குழம்பு செஞ்சாங்கன்ன அந்த கார கொழம்பு மாதிரி எடுத் ஆ எடுத்துருவாங்க நல்லா சாப்டுவீங்ளா
ம் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் கொழம்புனா அப்டி புடிக்கும்
நல்லா சமைப்பீங்ளா தெரியுமா
அ தெரியும் நல்லா சமைப்பேன்னு சொல்ல முடியாது நீங்க நல்லா சமைப்பீங்ளா ஃபிஷ் எல்லாம்
அய்ய அது சொன்ன எனக்கு புடிக்காது எப்டி வரும் ரொம்ப ட்ரை பண்ணுவேன் ஒரு வாட்டி நல்லா வரும் ஃப்ரை கூட ஒழுங்க வராதுனா பாத்துக்கோ ஒரு வாட்டி நல்லா வரும் இன்னொரு நல்லா வராது எனக்கு அத தவிர்த்து
பண்ணும் போது என்ன எண்ண யூஸ் பண்ணுவீங்க
நானு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அ மிளகா தூள் மஞ்சள்த்தூள் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டா தண்ணி போட்டு இது பண்ணிட்டு ஆப்டியே
ஓகே ஓகே
மேரினெட் பண்ணி வெச்சிருவ கொஞ்ச நேரம் சம் டைம்ஸ் லெமன் கூட போ நீங்க என்ன பண்ணுவீங்க எப்டி சில பேர் முட்ட போடுவாங்க நீங்க
ஆ முட்ட போட்டா வந்து ஒரு கோட்டிங் டெக்ஸ்சர் மாரி கிடைக்குது மீன் மேல ஆனா வந்து முட்டைக்கு ஆ கரெக்ட்
சாரி இந்த ம் சிகன் ஆமா ஆமா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி சம்திங் இருக்கும்ல அது
அது வந்து ஆனா மீனோட ஸ்மெல்லும் இந்த முட்டையோட ஸ்மெல்லும் சேந்ட்டு ஒரு மாரியா பண்ணுன் சொல்ட்டு எப்பயாச்சும் போடுவே எப்பயாச்சு போடாமயு விட்ருவேன் அது ஒரு ஸ்மெல்லு வரு
வருமா மஞ்சத்தூள் போட்டா வராதே
இல்ல ஆக்சுவலி இந்த முட்டையில ஒரு ஸ்மெல் வரும்லாரா
ஆமா அதுதான் மஞ்சத் தூள் போடுவீங்கல்ல யா அப்பயும் வரும் தான எனக்கும் இது டவுட் தான் எனக்கும் தெரியாது ஒரு நாள் ஒரு முட்ட கேட்டாங்க கண்டிப்பா வேணும்னு பக்கத்து வீட்ல முட்ட கேட்டாங்க எதுக்குன்னா சிக் கனுக்குனா சிக்கன்க்கு முட்டயா ஆ அவுங்க சிக்கன்ல போட்டாங்க ஆமா முன்னாகுட்டி மீன் கூட சொல்லியிருந்தாங்க மீன்லயும் போடுவோம் அப்டின்னாங்க என்னது மீன்ல போடுவீங்களான்னு சிக்கன்ல கூட போடுவாங்கல்ல நனைக்கிறேன்
போடுவாங்க சிக்கன்ல வந்து அந்த டெக்ஸர் வரும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சிக்கனுக்கு ஆனா மீனுக்கு எனக்கு கொ ம் ம் மீனுக்கு நல்லா இருக்காதுப்பா மீன் ஸ்மெல் அப்டியே வந்துரும்
ஓகே ஓகே எதோ மசாலல்லாம் போடுவாங்க நனக்கிறேன் நா நெனக்கிறேன் ஹோட்டல கூட இப்டி தான் ஸ்ட்ரா இது பண்ணுவாங்களோ என்னமோ எனக்கு தெரில அத பத்தி ரொம்ப ஐடியா இல்ல
உம் உம் ஹோட்டலுக்கு போனா சாப்பாடு வந்து அவிங்க ரெண்டு நாள் வச்சது மூணு நாள் வச்சதுலாம் குடுப் ப்பாய்ங்க அதனால
கண்டிப்பா பயந்து தான் நா சாப்டுவேன் ஆமா போறதுக்கு ஆசையா இருக்கும் என்னைக்கா ஒரு நாள் வீட்ல வீஸ்க் சமைக்காம இருக்கலாமா போலாம் வெள்ளன்னு ஆனா அங்க போயிட்டு நான்வெஜ்க்கு வந்து நா ரொம்ப பயப்படுவேன் எங்க வீட்டுக்காரு சொல்லுவாரு இது பழைய சாமம் பழைய சான் அப்டின்னு சொ சொல்லி சொல்லுவாரு ஐயோ அப்டின்னு வேண் அப்பதான அவுங்ளால சமைக்க அவுங்ளா வந்து ரெண்டு மூணு நாள் வாங்கி வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும்
ஆ நீங் சொன்னது கரெக்ட்டு தா என தெரி்ஞ்சு செஃப்ஃபா ஒருத்தவுங்க இருக்காங்க ஆக்சுவலா அவுங்க ஸ்டார் ஹோட்டல ஒர்க் பண்றாங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களே அவுங்க வந்து கோல் ரூம்லயு ஒன்னு வச்சிருப்பாங்களா
ம்
அந்த ரூம்குள்ள போனாலே அவ்ளோ சில்லுன்னுட்ருக்குமா ஃபுட் எல்லா கொஞ் கொஞ்சோ பல்கா செஞ்சு வச்சுருவாங்களா நம்ம கேக்கம் போது எடுத்துட்டு வந்து அவன்ல சுடு பண்ணி குடுத்துருவாங்களா
ஓ செஞ்சே வச்சிருவாங்களா நா வாங்கற ஆ அது ஆ நா வாங்கி இந்த நான்வெஜ்லா வாங்கி வெப்பாங்க வச்சு ரொம்ப நாள் வச்சருவாங்க போலருக்கு அப்டின்னே அதுவே ஃபஸ் தப்பு இவுங்க சமைச்சு வைக்கிறது இன்னு தப்பு இல்ல
ஆமா மோஸ்ட்லி வந்து டூ டேஸ் அது மாரி அந்த த அதனோட ஸ்மெல் வர வரைக்குமே ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி குடுப்பாங்க
கடவுளே நம்ப வீட்லயே நம்ம செஞ்சு வச்சது மறுநாள் சாப்ட மாட்டோ சாப்டக்கூடாதுனு தூக்கி கொட்டிடுவோ நம்ம காசு குடுத்து வந்து மட்டமானததா வாங்கி சாப்ட்டு இருக் கோம் போல இருக்கு ஹோட்டல்ன்ற பேர்ல ஆனா இன்ஸ்பெக்ஷன்லா வரமாட்டாங்களோ
அவுங்களுக்குள்ள ஏதாச்சு மேபி பாலிசி மெயின்டெயின் பண்ணிப்பாங்க
இல்லனா இல்ல இந்த எனி டைம் போ முடியாதுல்ல டெய்லி அந்த ஹோட்டல் போயி இன்ஸ் ம் இன்ஸ்பெக்க்ஷன் பண்ணுவாங்களா என்ன ம் ஆனா வரதுக்கு முன்னாடி அவுங்களுக்கே தெரியு எல்லாத்தயு புதுசு அப்டி இப்டின் அதுதா நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ல வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுப்பாங்க அதாவது நீ சொல்ற மாரி அந்த ஸ்மெல் வர வரைக்கு வச்சுப்பாங்க அப்ப அவுங்க வந்து ஃபேக்க்ஷன் பண்ணாலு தெரியாதுல்ல
தெரியாது மாட்ட மாட்
மாட்ட மாட்டா ரொம்போ பழசா இருந்துச்சுனாதா மாட்டுவாங்க அவ்ள நாள் வச்சுருக்க மாட்டாங்க ஆ நானு யூ டியூப் எல்லா பாத்துருக்கே நெறய பேர் மாட்டிருக்காங்க பாத்தீங்களா
அவுங்களுக்லா வந்து தெரியாம இருந்திருக்கு மேபி
ம் அதாவது து அப்டியே ரொம்ப ஹைஜீனிக் கூட இருக்காது அந்த மாதிரி பழச வச்சிருந்தா கூட பரவால்ல ரொம்ப ம் வா நா பிளாஸ்டிக்கில வச்சு பழசு அந்த எடோலா ஒரு மாரி இருந்துச்சு நா ஒரு ரீசெண்ட்டா பாத்தே நெறய பேர் மாட்டிருக்காங்க அந்த மாரி எல்லா ஓட்டலு மாட்டணு அப் இந்த தப்பு பண்ற எல்லா மாட்டணு கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஆக்ஷன் எடுக்கணு
எடுத்தா நல்லா இருக்கு நம்ம ஆசைக்கு சாப்ட போய் நம்ம வயிற டேமேஜ் பண்ணிட்டு வரதுதா மிச்சம்
காசு குடுத்து இல்ல
ஆமா ஒரு கால் கிலோ சிக்கன் வாங்குனாலே வீட்ல அழகா சாப்ட்ரலா
கம்மியா இருக்கு நம்ம டேஸ்ட்டா நம்ம பண்றது டேஸ்ட்டாவுமே இருக்கு என்ன அவுங்க பண்ணது ஓவர் டேஸ்ட்டா இருக்கு அது வந்து அன்ஹெல்த்தி
ஆமா
கொஞ்ச டேஸ்ட் கம்மியா இருந்தாலு நம்ம ஹெல்த்தியா சாப்பணு நம்ம ஆனா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரோ அன்னக் கே சாப்டுவோ அன்னைக்கே முடிச்சுருவோ
ம் ஃபேக்ட்டு ஃபேக்ட்டு
என்னமோ தெரில ஆனா இ நிறைய பேர் வந்து இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பன்ணுனு ஆசப்படுறாங்க அடிக்கடி போவாங்க தெரியுமா
சலப் பேரு எப்படி தெரியுமா பிளான் ப பப் பட்ஜெட் போட்ருவாங்க வெளிய அவுட் சைட்ஃபுட்டு க்குன்னே நீங்க சொல்ற மாரி
ஆ இதுக்குன் தனியா வச்சருவாங்களோ ஹோட்டலுக்குனு ஒரு
ஆமா பட்ஜட்ல அவுட் சைட்ஃபுட் அப்டின் போட்டு
உ
நம்ம வயருக்கலாஸ
உ எனக் செட் ஆகாது என்னைக்கோ ஒரு நாள் போனாலே ச் காசு ஒரு பக் கோ போனாலு பாரு பிரச்சன இல்ல நமக்கு அது நோய் தான வருது
ஆமா
ஒரு நல்ல விஷயம்ன்னா கூடப் பிரச்சன இல்ல இப்ப ஆர்கானிக்ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு நிறையா பேர் இது பண்றாங்களா ஆனா யாரு அத தேடி போமாட்டாங்க
அது இன்னு கொஞ்சோ எக்ஸ்பென்சிவா இருக்குல அதுனால
எக்ஸ்பென்சிவா இருந்தா கூட இதுவு அப்டிதா ஆ டேஸ்ட்டு வராது ஆனா ஹெல்த்தி இல்ல சரி வீக் க்ளி இது ஒரு ஒரு வாட்டி இது போனாங்ன்னா ஒரு வாட்டி அது போலால ஆனா அந்த பக்கோ யாருமேப் போமான்றாங் தெரிஞ்சவங்க பேஷன்ஸ் அந்த மாரிதா வாங்கி சாப்பிட்றாங்க எனக்கு அந்த மாரி ஏதா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்தது ஆனா யாரு வாங்க மாட்டாங்களே ஏன்னா மோஸ்ட்லி ஆர்கானிக் தா இது கொண்டு
என்ன மாரி ஒரு நாலு பேர் வருவாங்க உங்க கடைக்கி உ ஷாப் ஓப்
உ சரி சரி கண்டிப்ப ஓப்பன் பண்றே உ நீ போய் சமே இல்ல இல்ல முடிஞ்சதத படி டிஃபன் வேற பண்ணணு டீ குடிச்ட்டு ஒன்ட்ட பேசிட்டே டீ குடிச்சிட்டே பஜ்ஜி சாப்டே போய்ட்டு டிஃபன் பண்றே ஓகே
ஓகே பாய் பாய்